ஆஹ் சாப்பிட்டீங்களா தோழி ஆஹ் சாப்பன் தளி எப்படி இருக்கீங்க கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா தோலி ஆஹ் சொல்லுங்க தழி இன்னைக்கு என்ன தலைப்புல இருக்கு நம்ம ஒரையாட உடல் ஆரம்பிக்க போறோம்
உம் வேற எதுனா உங்க ஊரை பத்தி சொல்லுங்க நீங்க வந்து பிறந்த அதாவது பிறந்த ஊரு வளர்ந்த ஊரு ரெண்டுமே ஏலக தனா
ஆஹ் ஆமா திருப்பத்தூர் ஏலகிரி வந்து மழை அது நம்ம வந்து கீழே இருக்கோம் திருப்பத்தூர் நம்ம ஆமா கீழே பாாரத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க எப்படி எங்க தெரியுங்களா ஆம்பூர் வாணியாம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் நீங்க வந்து ஜலர் ப்பேட்டைக்கு முன்னாடி பாாரத்தீங்கன்னா ஏலகிரி மலை வரும்
உஹம்
அஹ் அது வந்து ஹில்ஸ் கட் ஆகி மேல போனும் இது ரயில்வே ஸ்டேஷன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்னு விதமான இது இருக்கும் ஆம்பூர் வாணியம்பாடி பாார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப பேஃபேமஸ்
ஆமாம்பூர்
ஆமா பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோாளார்பட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் தான் அங்க ேமஸ் ஜோலார்பேட்டையில ஏ எந்த ஊருக்கு நம போனோனாலும் அங்க கம்பல்சரி ட்ரெயின் கிடைக்கும் நமக்கு சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் போனோம்னாலும் ட்ரெயின் கிடைக்கும் ஆமா பெரிய ஜங்ஷன் எக்மோர் மாதிரி ஆஹ் ஆமா எக்மோர் மாரி வராது சென்ட்ரல் மாரி சென்னைக்கு உங்களுக்கு எப்படி சென்ட்ரலோ இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த ஜோலார்பட்டி ஜங்ஷன் தான் சென்ட்ரல் மாதிரி ஆமா அதுக்கப்புற அப்புறோ பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் பாத்தீங்கன்னா இந்த நீர்வீழ் ச்சில்லா ஃபேமஸ் அஹ் நம்ம ஊர் சுத்தி வாட்டர் ஃபால்ஸ் ல்லா நெறைய இருக்கும் ஜலகாமாரி வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கப்புறோ அங்குந்தி ஜோனை வாட் வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கப்புறோ மயில்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அதுக்கப்புறோ பாத்தீங்க ஆ அங்க இருந்த அப்படியே போனீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு போலா ஒகனக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஒகனக்கல் கேள்விப்பட்டு இருக்கேன்
அது அஹ்
ஓக்கேனக்கல்ல அந்த ரவுண்டு ஆன ச்சு இந்த ரவுண்ட் போட்டு என்னமோ சம்திங்
ஆஹ் ஆமா இந்தந்த மாரி தான் அது வந்து தண்ணி வராதப்போ நீ ஆ போட்டிங் போலா மழ பெய்யும் போது போட்டிங் போ முடியாது கீழேயே ஃபர்ஸ்ட்டு போம் அதியம் ஆழங்க ஆ ஆழம் அதிகம்
உம்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளிக்கிறதுக்கே பயப்படுவாங்க அந்த இடத்துல ஏனா தவ தவறி விழுந்த திரும்பியும் அங்க காப்
வாட்டர் ஃபால்ஸ் இல்லைய வா
புரியலங்க
அது அதாவது நீ நீர் வீழ்ச்சிலே வந்து ஆழம் கிறிங்களா
இல்லத்தோழி அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் னா ச்சு அஹ் இந்த ஒரு ஜோக் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்களே கேள்வி பட்டுறீங்களா
தெரியல அதாவது நீர் வீழ்ச்சி வந்து அ தண்ணி கீழ வரா அந்த இடம்தான சொல்றீங்க ஆழமா இருக்கும்
ஆ ஆமா அந்த ஃபால்ஸ்சே ஆனோந்தோ
ஓ
கீழ இருக்கறயா அந்த அந்த சென்டர்ல வந்து பெரிய ஆழமா தண்ணி உழுவோ அந்த சு சுத்தி இருக்கற எல்லா மலைகள்ல இந்துமே எங்க இருந்து தண்ணி வருதுனே தெரியாது தண்ணி வந்துகிட்டே இருக்கோ
ஓ
எல்லா எடத்துலுமே ஃபால் ஆயிட் இருக்கோ ஆனா ஒரே ஒரு எடத்துல மட் டந்தா நம்ளால குளிக்க முடியோ ச்ச அந்த ஒரு ஃபால் ல மட்டுந்தா நம்ளால குளிக்க முடியு மீதி சுத்தி இருக்கற தி இதுல எல்லாமே குளிக்க முடியாது அது தண்ணி போய்கிட்டே இருக்கோ அந்த இதுல இறங்கி அந்த குழியல உளுந்து அப்டே போயிட்டே இருக்கோ அதுதா நம்ம ஊர்லேயே அ இது ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸ் அது கற்துலே
ஆ
உம் அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா அந்த மீன் சாப்பாடு இந்த மாரி எல்லா கொஞ்சோ ஃபேமஸ் நீங்க வந்து சொல்லி வச்சுடீங்னா சமை ச்சு வெப்பாங்க
அப்டிங்ளா சொல்லி இருக்கா கேள்விப்பட்டு
சாப்பு சாப் கூட நல்லா இருக்கோ அங்
ஆ போட்டில கூட சமைப்பாங்கனு ஏதோ சொல்லிருந்தாங்க அதுவோ கேனக்
போட்டிங்லலா ச சமைக்க மாட்டாங்க போட்டிங் வேணா போலா பரிசல்ல கூட்டு போவாங்க ஆனாலோ அந்த தண்ணி உல்ற எடத்துல புட்டு போ போமாட்டாங்க தண்ணி உ அது உல் ம் ம் அந்த தண்ணி வேற ஒரு இடத் ஃபுளோ ஆயிட்டு போகு இல்லைங்களா அந்த ஒரு இடத்துல போட் கூட்டுவோ அலோ பண்ணுவாங்க ஆனா இந்த ஃபாம் முனு சொல்ற எடத்துல போட்டிங் நீங்க அந்த எடத்துல மாட்டாங்க அதிகோ அந்த எடத்துல த்துல சேஃபும் கெடையாது அதனால அந்த ஒரு எடத்துல பண்ண மாட்டாங்க தண்ணி போயிட்டு இருக்குற எடத்
அந்த ரவுண்டு போட்டிங்க அந்த ரவுண்டு போட்டிங் வந்து அந்த
ஆஹ் அது
அந்த ஓட மாரி இருக்ற இடதுலதா இந்த ரவுண்டு போட்டிங்க போனாங்க பரிசிலை கரக்டா சரி பரிசிலை
உ உ ஆ பரிசல் தா பரிசல் அது உம் அது வந்து என்னன்னா நீங்க வந்து ஊர் வழியா போவோ இல்லீங்களா ஏதானா ஒரு எடத்துக்கு போகோ அங்
உம்
அங்க போர எடுத்தல எதனா ஆழோ கொஞ்சோ கம்மியா இருக்கு அந்த எடத்துல போட்டு போட் அ இடுப் கூட்டிட்டு போவாங்க
விட்டி விட்டு கேக்குதுங்க
ஆழம் கம்மி சப்போஸ் காப்பாத்திடுவாங்க சொல் இப்ப கேக்துங்களா ஹலோ அ அதுதா அந்த பரிச் தில்ல தான் எடுத்துட்டு போவாங்க
உம்
உம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க சாப்பாடு வந்து அங்கேயே மீன் பிடிப்பாங்க அதயே சமைப்பாங்க அதனால கொஞ்சோ நல்லா இருக்கோ
ம்
நீங்க என்ன சொல்றீங்களோ அத செஞ்சு வெப்பாங்க நீங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அது எல்லாத்தையும் ச சமைச்சு வச்சருவாங்க நம்ம சாப் டுலாம் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அ ங்க வந்து மசாஜ் சோ எண்ணெய் போட்டு குளிக்கதுக்கு முன்னாடி அந்த தலையில எண்ணெய் தடவி நல்லா மசாஜ் பண்ணுவாங்க அது ஆ அது வந்து கொ அது ரொம்ப நல்லாருக்கு அந்த எடத்துல அது பண்ணிட்டு நீங்க போய் குளிச்சிட்டு நீங்க சாப்ட்டு வ வ வ வந்து சாப்ட்டிங்கன்னா தூக்கந்தா வரு நல்லா அருமையா தூக்க வரு அந்த மாரி ஒரு ரிலாக்ஸா இருக்கு அதுக்குப்பற பாத்திங்க ன இங்க வேற என்ன ஃபேமஸ்னா சந்தக்கறி ஃபேமஸா இருக்கு நம்ப ஊர் பக்கோ சந்தைக்கறின் சொல்ட்டு
சந்தக்கறி
ஆ
அது என்னது சந்த கறினா
அ நம் என்னன்னா அது மாதத்துல ஒரு ரெண்டு முற சந்த போடுவாங்க இந்த ஆடு ஆ டு வாங்குவாங்க மாடு வாங்குவாங்க கோழி வாங்குவாங்க அது மட்டு இல்லாம அந்த எலை நீர் மலைல இருந்து அந்த பழ அதுக்கப்றம்
பெருசு அதாது போடுற சந்த ரெண்டு நாள் இருந்தாலு பெருசா இருக்குன்றிங்க
ஆமா ரெண்டேன்னு மாச த்துக்கே ரெண்டே நாள்தா போடுவாங்க
அது பெரிசாருக் அந்த சந்து
சாருக்கு என்ன வேணா வாங்கிக்கலா நீங்க தேவப்பற தானியம் பருப்பு என்னா வோணுமோ எல்லாமே கெடைக்கு அதே மாரி பாத்திங்கன்னா பழங்களு கெடைக்கு அதே மாரி பாத்திங்னா ஸ்வீட் கட போடுவாங்க இனிப் ப்பு வகைகளெலா போடுவாங்க அதனால என்ன ஆகுன்னா அந்த எடத்துலதா இந்த சந்தக்கறின்ற ஒரு விஷயம் போடுவாங்க அது என்னான் பாத்துட்டிங்கனா ஒரு முழு ஆட்ட உறிச்சி அதுல இருக்க எல்லா ஸ்பேர் பாட்ஸ் செய்வாங்க உஹம் தலை மட்டன் அதுக்கப்புறம் ஈரல் போட்டி ரத்தோம் உம் காலு எல்லாமே செய் சமைப்பாங்க அது வந்து அது போய் சாப்பிடுறதுக்கே கூட்டம் அதிகமா வரும் அந்த அந்த ஒருஸ் ட்டுக்காகவே ஆஹ் கூட்டம் கொஞ்சம் அதிகமா வரும் அல மோதுவாங்க அஹ் பெரும்பாலு கிடைக்காது ஏன்னா டைமுக்கு கொஞ்சம் கொஞ் கூட்டம் குறைவா இருக்கிற டைமுக்கா நம்ம போனா மட்டும்தான் நமக்கு நம்மளால கொஞ்ஜோம் நிம்மதியா உக்காந்து சாப்பிட்டு வர மாதிரி இரு ஆ இல்லன்னா பார்சல் வாங்கிட்டு வந்து ஊட்டுல சாப் ப்புறம் தான் பெஸ்ட் ஏனா மேக்சிமம் அங்க‌ ஒ கூட்டத்துல சாப்பிட முடியாது அஹ் அடுத்த அடுத் ஒரு இதுல வந்து நூறு பேர் இல்ல அம்பது பேர் உடக்காருவாங்க அமித்ஷால்லமே வெளிய ஹா நின்னுட்டு இருக்கணும் அதே மாரி சமைச்சிட்டே இருப் இருப்பாங்க ஆறு மணி வரையும் சமைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க காலையில நாலு மணினா சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் சமைச்சிட்டே இருப்பாங்க நிறுத்த மாட்டாங்க அது ஒரு மா ஆடு கட்டிட்டு எட்டுவாங்க உடனே உதிப்பாங்க சமைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு இட்லி தளி சாதம் ரசம் மோரு இது எல்லாமே கிடைக்கும் சாப்படுறதுக்க ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி அந்த உட்கார சாப்பிற இடமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆஹ் அந்த இது மாரி போட்டிருப்பாங்க தின்ன மாரி போட்டிருப்பாங்க அ ஒக்கந்த சாப்ப றதுக்கே ரொம்ப அருமையா இருக்கும் அந்த ஆஹ் வயல்ல அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க பம்பு செட்ல தான் தண்ணி கை கழுவுறதா இருந்தாலும் எது பண்றதா இருந்தாலும் பம்ப செட்ல தான் பண்ணனும் ஆனால அது பாக்குறதுக்கு அ பாத்துன்னனு ஒக்காந்து சாப்டோணா கொஞ்சம் ரிலாக்்சேஷனா நல்லா இருக்கோ
ஏய் சொல்றா நிம்மதியா மன நிம்மதியா இருக்கு
உம் சாப்படுறதுக்கும் நல்லா இருக்கோ இதுதான் நம்ம ஊர்ல பேஃேமஸ் அது தவிர்த்து நம்ம ஊர்ல எதுவும் பேஃேமஸா இருக்காது உம்
அதாவது இப்ப வந்து உங்களோட டிஸ்டரிக் வந்து பாத்தன்னா திருப்பத்தூரா
ஆ ஆமா
அப்ப டெஸ்டிங்க்னா திருப்பத்தூர் ஃபர்ஸ்ட் வேலூர் இருந்தது வே வலூர் இருந்தது இப்ப திருப்பத்தூர் எங்களுக்கும் அதே மாரி தா காஞ்சிபுரம்னு இருந்துதே ண்ண மாத்திட்டாங்க காஞ்சிபுரம்னனு எஸ் செங்கல்பட்டு ஒன்னு
புரியுது புரியுது உங்க ஊர்ல வந்து பீச் பேமஸ் இல்லைங்களா
பீச் வந்து சென்னை வந்து பீச் நாங்க செங்கல்பட்டுன்றத செங்கபட்டு ஃபேமஸ் வந்து மகாபலிபுரம்
ம்
கடற்கரை ஓரமா சிற்பங்கள் இருக்கும் பல்லவர்கள்
ஓ ஆனா சென்னைல மொத்த எத்தன பீச்
சென்னையில வந்து இருக்கிறதுலயே பெரிய பீச் வந்து ப தீங்கனா மெரினா பீச் தான்
ம்
சுத்தி இருக்கற அதாவது எத்தன பீச்சுன்றது அவுங்களுக்குதான் தெரியும் எனக்கு அதிகமா தெரியாது
உம்
எடத்துல வந்து அந்த கரன்ற திரு அதனால சுத்தி என்னது என்ன நம்மள்து வந்து வங்காள விரிக்குடாவா பே ஆஃப் பெங்கால் நம் மள்து
ஆமா
பே ஆஃப் பெங்காலா அதாது அதா ஒரு ஒரு எடத்துக்கு ஒரு ஒரு பீச் நேம் வெச் சிருப்பாங்க ஆனா பெரிய பீச் மெரினா பீச்சுதா அங்கு
ஓ இல்ல ஆளாளுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் என்னன்னா கோல்டன் பீச்
ஆமா கோல்டன் பீச்சுன் சொல்வாங்க அது வந்து என்னன்னா ஒரே சீ தா ஒரே இதுதா நம்ம அப்டியே நடந்துன்னே போறதுதா இருக்குது கோவள பீச்சின்னுவாங்க அந்த ரீஜியன்ல ஒட்டி இருக்குற பீச் சின்றதுனால அந்த பிளேஸுக்கு ஏத்த மாரி பிளே நேம் இருக்கு
ஓ ஹோ செரி அ அப்பனா நம் அந்த பீச் வந்து ஒரே ஒரு பீச்தா மெரினா
அதா அதாவுது அதாவுது நம்ப அந்த சைடு ஃபுல்லா கடற்கரை ஓரந்தா கடற்கரைதா அந்த ரீஜியன்ல இருக்கிறதுனால நம்ப அத ஒரொரு பீச்சுன்னு சொல்றோ
ம் ம்
இப்ப நம்ப ஊரு ஒட்டி இருந்துச்சுன்னா அது நம்ப ஊரு சைடு அது ம பக்கத்து ஊரு சைடு ஒட்டி இருந்துச்சு அது அவங்களுக்குன்ற மாரி அது மாரி அதனா அது வந்து ஒரே இதுதா வங்காளவிரிகுடாதா
புரியுது செரிங்க தோழி அடுத்த கால்லே இணைந்து பேசுவோம் நன்றி ஆ ரொம்ப நேர பேசிட்டோ செரி தோழி ஆ நன்றி